அ குட் ஆப்டர்நூன் சொல்லுங்க
ஹலோ ப்ரோ
ஓ கேக்குதுங்களா ஆ கேக்குதுங் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க
என்ன பண்றீங்க ப்ரோ
நா இப்போ ஃப்ரீயா இருக்கே நீங்க எப்படி இருக்கிறீங்க ஆ சாப்பிட்டீங்களா இப்ப நா ஃப்ரீயா இருக்கே நைட் க்குதா ஒர்க்கு நீங்க
ஓகே ப்ரோ நானும ஃப்ரீயா தா ப்ரோ இருக்கே
சேரி சேரி சேரிங் உம் அங்க டூர்ல இருக்கீங்களா
ப்ரோ வேற லெவல்ல இருக்கு
இப்ப நல்ல இருக்குங்களா மிஸ்டுல இருக்குங்க இப்ப கிளைமேட நல்ல நல்ல இருக்குங்களா
ஆ லைட்டா ரெயின் ப்ரோ அதரம்பள்ளி ரோடு வேற ஓபன் பண்ணிருக்காங் அதனால தா வந்தோ
சேரி சேரி சேரிங்க ம் ம் ம் சேரிங் எப்படி குரூப்டூரா போனீங்களா தனியா போனீங்களா
சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ரோ
சேரி சேரி சேரிங்க சாப்பிடாச்சுங்களா மதியோ
தச்
சேரி சேரி சேரி சேரிங்க ரொம்ப மழையில இல்ல க நார்மலா இருக்
நார்மலா லைட்டா தூருது
உ அப்போ என்ஜாய் பண்ணலாமே வெளிய போயீ
இவ்ளோ நாள் வெளிய போய்டுவந்ததா அதா சாப்ட்டு ரூம்ல கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுத்து சார்ஜு இல்லயா மொபைல்ல எதுலயு
செரி செரி செரி செரி
சார்ஜு போ பைக்கும் மலைல வாட்டவே முடில ஆட்
உ அப்ப போன வா ரென்டு வாரதுக்கு முன்னாடி சரியான மழாயான்ச்சு இப்ப கொஞ்ச பரவால்ல முறைக்குது
ஆமா ப்ரோ நீங்களு போய் பாருங்க வாழ்பார சூப் ப்ராருக்கு
இந்த வாட்டி போனு நெனச்சே போ முடில ஆனா போனு அடுத்த வாட்டி கண்டிப்பா போனு உ உ உ ஆனா சீசன் அப்ப ரொம்ப ரஷ் ப்பா இந்த பாசிசேங்ரப்போ இன்னு கொஞ்சோ இன்னு நெறைய பேர் வாறாங்க
ஆ ஆமா
நல்லாதாருக்கு அப்டிங்கிறாங்க உ உ உ
கேர்ளாலந் தா ஃபுல்லா நெறைய பேர் வராங்க
அந்தப்பக்கருந்து வரப்ப அவளுக்கு அது பார்டர் தான ஈஸியா வாட உடனே வந்துருவாங்க நமக்கு இங்க தமிழ்நாட்டுல இருந்து போறதா தூரோ நமக்கு
ஆமாப்போ காரோட டூவீலர் தா ஃபுல்லா வண்டி தா அதிகோ ஃபுல் செக்கிங்கு
அதா தா தா தா தா தா உ உ உ உ சேரி சேரி
நைட்லா வண்டி ஓட்ட முடியாது ப்ரோ
அப்றோ அதுரம்புள்ளி போய் இன்னிக்கீங்ளா நாளைக்குங்ளா திரும்ப விசிட்
அதுரம்பல்லி நாளைக்கு தா போனு இன்னக்கு போல இன்னக்கி மழ லைட்டா தூறிட்டே இருக்குதா அப்பறோ யான வந்து வராது எதுனா தொறத்துச்சுனா ஓட முடியாதுல
சேரி சேரி நேரமே பிளான் பண்ணிருங்க நேரமே பிளான் பண்ணீங்கன்னா கொஞ்சோ பிஃபோரா போனா நல்லாருக்கு ப்ரோ உங்களுக்கு
ஆமா ப்ரோ நா இப்பதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோ
ஒருரீச்சாவதே இப்பதா போயிருக்கீங்ளா சேரி சேரி செரி எங்க இருந்து எங்க நீங்க எங்க இருந்து வந்துருக்கீங்க
ப்ரோ நா இங்க பொள்ளாச்சிலருந்து ப்ரோ
ஏங்க ஒங்க பொள்ளாச்சினா உங்களு பக்கோந்தானப்ப வால்பாற உங்களுக்கு சேரி சேரி அப்ப அங்கந்த இது அந்த டாப் ஸ்லிப்பு அந்த மங்கி ஃபால்ஸ் எல்லாமே அங்க பக்கத்துலதா வருது கரெக்டுங்களா
உ ஆமா ப்ரோ நீங்க எங்கங்க ப்ரோ போயிருக்கீங்க
நா நீங்க அ அந்த ஏரியா மட்டு போனதில்ல ஓரளவுக்கு கேரளா எல்லாரையுமே டச் பண்ணிருக்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு இந்த பக்கோ ஏலகிரி அப்புறோ நார்த்துல பாத் பாத்தீங்கன்னா கல்கத்தா டெல்லி ஆக்ரா
ஃப்ரோ இங்யு போயிட்டீங்களா
எங்க
அ ஒரு பிளேஸ் இருக்கு பாண்டிச்சேரி மாரி மாகி
ஆ மாஹியா திருவூர் பக்கத்துல அங்கயு போயிருக்க
சூப்
சூப்பராருக்கு சார் உங் உங்களுக்கு உங்குளுக்கு கடலோரமா உங்களுக்கு ட்ரைனு ட்ராக்கு போவு சூப்பராருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு ஏரியாவே நால்லவங்களுக்கு நல்லா இருக்கு அத் தெரியாது மாஹி மாரியே உங்களுக்கு ஆந்ராவுல பாத்தீங்கன்னா யானம் இன்னொன்று இருக்கு அதுவு யூயன் டேரக்டர்தா பாண்டிச்சேரி மாரி
ஆனா ஃப்ரோ அது என்ன பாண்டிச்சேரி இது யுனி இது வருது
ஆமா பாண்டிச்சேரி யூனிட்டு அந்த காலத்து யூனிட்டு இருந்தத பிருச்சுட்டாங்க ஆனா அங்க உங்களுக்கு டேக்ஸ் கம்மி டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்
பெட்ரோல்லா கம்மி ஃப்ரோ சரியான கம்மி பெட்ரோல்லா எல்லா லாரில வந்து ஏதோ கேன் கேன்னா வாங்கின்
அப்ப அவங்களுக்கு பாண்டிச்சேரி மாஹி யானம் ம்மா ஆ சண்டிகரு இதெல்லாமே டேயில் ல்லா உங்களுக்கு யூனியன் வரு அப்பறோ கோவா இதெல்லாமே யூனியன் டென்டுலதா உங்களுக்கு வரு
ஓ
சோ அங்க உங்களுக்கு நார்மலா நீங்க எந்த பொருள் வாங்கனாலுமே அது டேக்ஸ் மத்த அ டெஸ்ட்டுக்கு கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு எல்லாமே வெல கம்மியாதா இருக்கு உங்களுக்கு மத்தத விட
ம் ஆமா ஃப்ரோ
சோ நம்ம டூரா போறோன்னா டூரா போய்ட்டு ஏதாவது பர்சேஸ் பண்ண மாரி இருந்தா டூயின் ஒண்ணா பண்ணிங்கன்னா அப்ப பெனிஃப்டா இருக்கு நமக்கு இதுக்கா எதோ ஒரு பர்ச்சேஸ்காக போறோனா அது வேஸ் ஸு ஒதட்டு ஆமாட் டூர்னவொனே எல்லா வேலயு முடிஞ்சிரு நமக்கு பர்ச்சேஸு டூர் எல்லாம் பண்ணீங்கன்னா அப்ப ஒரு பெனிஃப்டா போ முடியு
ஆமா ஃப்ரோ
இப்ப நீங்க ஐஃப்போன்னே பாத்தீங்கன்னா நீங்க என்னது இங்க நீங்க ஒண்ர லட்சோ ரூவா குடுத்து வாங்கிங்க வெச்சுக்கங்க அந்த ஒன்ர லட்சரூவா இருஞ்ச்சு இதுதா நீங்க இது என்ன சொல்றது ஒரு அறுபதாயிருபால துபாய் போயிட்டு அங்க வீதி ஓ முன்னூறுவாய்ல நீங்க ஃபோன வாங்கிட்டு சுத்தி பாத்துட்டு வந்துருலா
ம் ஆமா ஃப்ரோ ஃப்ரோ ஆனா அங்க இரு அங்க இந்த ஃபோனு அ அந்த அப்கிராடு பீஸ்தான ஃப்ரோ
இல்ல இல்ல இப்ப எல்லாமே இன்டர்நேஷனல் அதனால நீங்க சொல்றது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னடி அந்த மாரி ஒரு இது இருந்துச்சு அந்தனா அங்க மட்டு தா ஒர்க் ஆகு சொல்லிட்டு எல்லாமே இன்டர்நேஷனல் காமனாகிட்டாங்க அன்னைகி எங்க வாங்குனாலுமே உங்களுக் எங்கவேனா போன் ஒர்க் ஆகு அப்டிலா கிடையாது ப்ரோ
அப்ப வாரண்டி எல்லா எங்கியோருக்
வாரண்டி இண்டர்நேஷனல் வாரண்டி த உங்குளுக்கு எங்க வேணா கிளைம் ஆகு உங்களுக்கு அனா இண்டர்நேஷனல் பேசுலன் கம்பனி உனக் ஆனா திங்ககிழம உங்க ஆப்பிள் ஆஃப்ரைஸ்ட் இருக்கு அங்க போனா அந்து ஒன் இயர்க்கி வாரண்டி உங்குளுக்கு எல்லாமே கிளைம் ஆகு ப்ரதர் நீங் என்னாச் த்துக் கூட போறது நம்ம இத இது ஜெமினியில சார்ஜிபிலோ போட்டு போற நெறைய அதுவே ஐடியா குடுக்கு உங்குளுக்கு
உம் பேசாம ஒரு ஒன்ற லட்ச ரூபாய்க்கு போனு வாங்குனா ஒரு நாப்பதாயிரம் ஃபேயிட் புக்கு
ஆமா ஆமா அங்க போன பெனிபிட்தா என்ன நீ தாராளமா ஒ ஓ எனா அவுன் ஒண்ற லட்ச ரூவா இங்க வாங்கறதா யாரு நீங்க டூர் போய் வாங்கிட்டே வந்தர்லா போய்
ஆமா ப்ரோ
அது நீங்க பாத்தீங்கனா ம் சுத்தி பாத்த மாரி இருக்கு உங்க புது கண்ட்ரி அப்ரோட் போன ஒரு பீலிங் கெடைச்சுரு உங்குளுக்கு போனு வாங்கிறலா நீங்க ஒரே இத இந்த ரெண்டேயை முடிச்சிலாம்ல
ஆமா ப்ரோ ப்ரோ ஆனா அதுல்ல அங்க இந்தியன் பீஸ் கிடைக்காதுல்ல ப்ரோ
இப்ப செல் வா ஓப்பன்னு வாரண்டி சிம் மாரி உங்குளுக்கு இது பண்டாங்க ஏனா
ஆ ஆனா அதுல வந்து என்ன தெரிமா சொல்றாங்க ஈ சிம் போட முடியாது அப்பிடிங்கிறாங்க
ஈசிம் சொல்றிங்ளா ஈசிம் போட முடியாது ஆமா கரெக்ட்டுதா ஈசிம் அப்பிடிங்கிறது உங்குளுக்கு அந்த இந்த கண்ட்ரிக்கு மட்டு தா உங்குளுக் அப்
ஆமா இப்ப நம்ம இந்தியன் பீஸ்சா இந்தியன் பீஸ் வந்து ஈஸ் சிம் போட்டுக்குலா நம்
ஆமா அது போட்டுக்குலா அது போட்டுக்க ஏனா அது வந்து அந்தந்த கண்ட்ரிக்கு மேனுபக்சர் பண்றப்ப அந்த கண்ட்ரில உள்ள ஈசிம் நீ யூ யூஸ் பண்ணிக்குலா பட் அவன் நார்மலா நம்ம யூஸ் பண்ற மேனுவல் சிம் யூஸ் பண்றப்ப அது நீங்க எந்த கண்ட்ரிக் வேனா போ வோ சு துபாய் சவுதிலா வேலைக்கி இருக்காங்க சோ அவுங்க சொந்த ஊக்கு வரப்பு பாருங்க போன்லா வாயிந்தருவாங்க அப்புறம் இங்க ஒர்க்காகுங்களா உங்குளுக்கு அது
அவ் ஒர்க்காகு ஆனா சும்மா அந்த வீவேல்யூ கெடைக்கு நம்ம சேல் பண்ணா
அது நீங்க சொல்றது கரெக்ட்டு தா ஆனா இருந்தாலும் உங்குளுக்கு என்ன சொல்றது உங்குளுக் இன்னு கொஞ்சு கோல்ட்டில நம்ம இந்தியன் பே வர கோல்ட்டி விட உங்க கோல்ட்டி கொஞ்ச நல்ல எவியா இருக்கு
ஓ அப் அப்டியா ப்ரோ
நீங்க ஒன்னு இல்ல ஒரு ஒரு பத்து பேர் யாராவதுட ரேண்டமா கேட்டு பாருங்க நெட்ல போட்டுறத சர்ச் போண்ணுங்க எல்லா போட்டு பாருங்க உங்களுக்கு ஐடியா கெடைக்கு கிளியரா ஒரு ஐடியா கெடைக்கு
ஓ ஒ
ச வந்து ப்ரோடக்ட் வாங்கறது
ப்ரோ இப்ப சாம்சங் தா ப்ரோ டாப்ல போயிட்டு இருக்கு டொன்டிசிக்ஸ்
ஆமா நானுமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எனக்கு தெரிஞ்சு நா வெவர தெரிஞ்சு ஆ டூ தௌசண்ட் நைன்ல இருந்து நா சாம்சங் யூசர் தா
சாம்சங் பேங் ப்ரொ
ஆமா அப்பவெ போரிமா சாம்சங் யூசர் தா
நா அப்பிங்குவச்சிருக்கே அதுவு நல்லாதா இருக்குது
ம் ம் அப்டியே சாம்சங்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா வந்துருச்சு கேமரா வாட்டு ஒரு லைஃப் சைடுல மொத ஒரு மினிமம் நீங்க சாம்சங் போன் வாங்குனிங்கன்னா குறைஞ்சது உங்களுக் ஒரு போர் இயர்ஸ் தச்சும் உங்க லைஃப் கிடைக்கதுல்ல உங்களுக்கு
ம் ஆமா ப்ரோ
மத்த ஃபோனு அதாவது இங்க ஒரு என்ன சொல்றது ஒரு நா ஒரு முப்பது அம்பது டைம் கீழே போடுங்க அவ்ளவு சீக்கிரம் உங்களுக்கு டிஸ்பிளே ப்ரோக்கன் ஆகாது சம்சங்க ஆமா ஏன அவ அந்த அளவுக்கு கஸ்டமர் பேஸ் வச்சிருக்கா அதானால் பண்ணிட்ரா பீதிலா இத நீங்க ஓப்போ விவோலா என்ன சொல்ற ப்யூர் சைனீஸ் பீஸ்டு அவ அவுந்து பாத்தீன்னா கொஞ்ச பாத்தா உங்களுக்கு கேமரா பாத்தா நல்லா இருக்கு ஃபில்டர் நல்லா இருக்கு ஃபோன் லுக்காக இருக்கு ஆனா உள்ளுக்குள் ஸ்பேர் பார்ட்ஸ்லா பாத்தின்னா உங்களுக்கு ரொம்ப நார்மலாக இருக்கு உங்களுக்கு
ஏதாது லைட்டா சூடா டக்குன்னனு போய்டு
ஹ வெ வெடிச்சிரு க் கீழே வங்க கீழே போன் டு ஆன்ஸ்பாட்ல உட நொறுங்கி போற ஃபோன்லா இருக்குது
ஆ ஆமா ப்ரோ
என் போனே எனக்கு தெரிஞ்ச நா வாங்கி ரெண்டு வருஷ ஆகுது இப்ப வரைக்கு பாத்தீங்கன்னா எப் எப்டியு ஒரு ஐம்பது டைமாச்சு உழுந்துறுக்கு இப்ப வரைக்கு டெம்பர் தா ஒடஞ்சிஒழிய ஃபோன் எங்கயுமே உடையள ஒண்ணுமே ஆகல
என்ன மாடல் ப்ரோ
இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது சாம்சங்ல வந்து உங்களுக்கு அது எப் சீரிஸ்ல வரு உங்களுக்கு எஃப் ஃபிப்டி ஃபைனு சொல்ட்டு ஆமா கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நாட் எயிட் வரும் உங்களுக்கு என்ன சொல்றது ஏகப்பட்ட ஃபியூச்சர் இருக்கு உங்களுக்கு
ப்ரோ எக்ஸ் ட்டுவன்டிஃபைவ்கீது எடுக்கலாமா ப்ரோ அல்
இல்ல அடுத்து அதுதா அடுத்து அதா ஏம் ஆனா ஒரு அப்டே ஒரு ஸ்டெப்பா வரு அதாவு ஃபஸ்ட்டு என்ன பண்ண டொண்டி தௌச அப்பற டொன்ட்டி ஃபை தேட்டி ஃபை ஃபாட்டி அப்டிய ஒரு ஸ்டெப்பா அப்டி மேல போவ நீங்க ஏ ஃப்ரண்ட்ஸ் சர்க்கள்லருந்தா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நல்லா உங்ளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அவ்ள சீக் கிரொ ஒங்களுக்கு இந்த ஃபோன்ல ஹேங்கிங் பிரச்சன வராது உங்களுக்கு எதுவுமே தொந்தரவு ஒங்க நிம்மதியா அதா சொல்ற நிம்மதியான வாழ்க்கன் சொல்லுவாங்கல அது ஸாம்ஸங்கல கெடைக்கு உங்களுக்கு
சாம்சங் ஓனர் குடுத்துருக்காரு நிம்மதியான வாழ்க்க ஏம் ப்ரோ சாம்சங் ஓனர் நல்லவரா இருந்துப்பாரு போல
ஆமா அவுங்க அவுங்ளோட கான்செப்ட்டு அவுங்ளோட இது அந்த மாரி மெயின்டென் பண்றாங்க மக்கள்ட்ட அதா நல்ல பேர் வாங்கிர்காங்க ஒன்னுல்ல இங்க சாம்சங் இயர்பட்ஸ் எவ்ளொ நாப்பத்தொம்பது டூ அம்பதாயருவா வருது உங்களுக்கு
ஆ ஆமா‌ ப்ரோ
மத்த கம்பெனில பாருங்க ஐயாருவாய்க்கொ ஆறாய்றவாய்க்கோ குடுக்குறானுங்க
ஆமா
அப்ப அவ அவனோட குவாலிட்டி அதாதா எங்க இருக்குன்னு நென்ச்சு பாருங்க அப்ப
அதா ஆ
அந்த க்ளாரி ட்டிலெந்து அந்த கிறிஸ்டல்லெர்ந்து உங்களுக்கு பேக்கப்லெர்ந்து எல்லாமே அவங் குடுக்குறாங்க
ப்ரோ இப்ப எல்லா இதுலயு காப்பி காப்பினு ஒரு ஒரு இ து கொண்டு வன்டாணுங்க ப்ரொ இப்ப நீங்க சாம்சங் எடுக்குறீங்களா சார்ஜர் எடுக்கீங்களா ஒரிஜினல் ஒரிஜினலு பாத்த அப்டிதா இருக்கு அட காப்பியு பாக்க அப்டிதா இருக்
ஆமா ஆனா ஸ்லைட்டா டிஃப்ரெண்ட்ருக்கு நம்ம கரெக்டா நம்ப க கெஸ் பண்ணா
ஆ கரெக்டா இப்ப தெரியாதவ்ங்ளா என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்லுவாங்களா ஆ
ஆ இப்ப ரொம்ப பண கொஞ்ச ப நார்மலா ஒரு டென்த்து படுச்சுருக்காங்க அந்த மார்ல இருக்காங்கனால்ல அது
ஆ ப்ரோ எனக்கே பாருங்க ப்ரோ நத்திங்க்கு ரெண்டாயிரத்தய்னூருவா ஆட்ரு பண்ணே சார்ஜர் அடாப்டர் மட்டு த காப்பி குடுத்துட்டானுங்கா ஆட்ரு பண்ணி மறுபுடி கேன்சல் மறுபுடி ரிட்டன் போட்டு அமௌண்ட் மறுபுடி வாங்கிட்டே
நீங்க சார்ஜர்லாம் பாத்திங்கனா ஆமா ஆமா நீங்க நேர்ல போய் வாங்குறது பெட்ரு என்ன கேட்டாலுமே
ம்
எனக்கு ஃபோன் பிரச்சன இல்ல ஃபோனுமே வச்சுக்கங்க நம்ம சார்ஜரு நம்ம ஒயரு இல்ல ஹெட்ஃபோன்லா பாத்திங்கனா ஆன் ஷோ டரெக்க்ஷ துருபு போய் வாங்கி வச்சிக்கங்க ஒங்களுக்கு ஒரிஜினல் கெடைக்கு அவண்ட வாரண்டி கெடைக்கு நாளைக்கு எதாவது ஒன்னு போய் நம்ப சண்ட போல்லா பட் ஆன்லைன்ல வாங்கறதுனா பா பாத் எதிராளி பூரா நம்பள மதிக்க மாட்டானுக அவ்ளோதா அதோட முடிஞ்சு கேட்டா நீ சர்வீஸ் சென்டரு போ அப்டின்றுவானுங்க சர்வீஸ் சென்டர்ல சொல்லுவாங்க நீ ஆன்லைன்ல தான வாங்கன அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா எனக்கு எப்படி தெரியு அப்டினு அவ சொல்லுவா
ஆமா ப்ரோ
அந்த மாரி பிரச்சனைகள் வரு அதுல
இப்ப நேர்ல வாங்கற்தா ப்ப ய ப்ரோ
நம்ம நம்ம நெக்கிறோ காசு சேவிங்ஸ்சு நெனைக்கிறோ எங்க நம்ம சேவிங்ஸு கம்மியா இருக்கு நெனைக்கிறிங்ளோ அங்கதா நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஏமா
ஆமா எல்லாருமே அதான நெனைக்கறாங்க ஆனா இங்க பாருங்க இப்ப நம்ம ஐய்யாயருவா குடுத் த்து வாங்கறமா அது ரெண்டு மாச இதுவே நீங்க பத்தாயிரம் குடுத்து வாங்குனீங்கனா ஒரு ரெண்டு மா ஒரு ஆறு மாசோ ஒரு ரெண்டு மாசோ எக்சா வரு அவ்ளோதா நம்ப நெனக்ரோ அந்த நே அந்த டைம்க்கு சு கம்மியா கெடைக்குது வாங் இப்ப எல்லா அப்டிதா நெனைக்றாங்க
பாக்குரோ பட் அதோட குவாலிட்டி நம்ம பாக்றது இல்ல அதான இதுல அதுதா குவாலிட்டியு நம்ம அந்த லைஃப் சைக்கிள் தா நம்ம மெயினா பாக்கணு அத பாக்காம விட் ட்டுறோமா அது நமக்கு சீக்கிரமே போய்டுதாம் ப்ப அப்ப திரும்ப என்ன பண்ணுவீங்க திரும்ப நீங்க ஐயாயிரூவா வாங்குறப்ப உங்களுக்கு அதே காஸ்தான இ ஈக்குவளா வர
ஆமா ஈக்குவல் ஆயிற்து
அப்டிங்கறப்ப நம்ம எ வாங்குறப்பவே ஒரு பிராண்டடா வாங்குறோன்னா லைஃப் கெடைக்கு நமக்கு லைஃப் வரு
ஆமா ப்ரோ
ம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நல்லது நாளைக்கு பாஸ் சேஃப் ச சேஃபா ட்ரைவ் பண்ணுங்க
சேர் ஓகே ப்ரோ ஓகே பாய்